ஹலோ
ம் சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்களா
ஹலோ கேக்குதா சிஸ்டர் அ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க காஃபிய சாப்ட்டீங்களா
இல்ல சிஸ்டர் ஒரு டெத்துக்கு வந்திருக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கே
எங்க வந்துருக்கிங்க
டெத் டெத்
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சவுண்டா கேக்குது கொஞ்ச நாய்ஸா இருக்குது அப்டி இருக்க கூடாதுனு சொன்னாங்க
நாய்ஸா இருக்கா ஒன் செக ஆ சொல்லுங்க சிஸ்டர் ம் சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
நா காஃபி முடிஞ்ச்சுங்க ஆ வர் இருக்குது தீ ரீ டி கால் பேசிட்டு கொஞ்ச நேர கால் பேசிட்டு அப்புறமா போய் ஒர்க் பண்லா அப்டின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க
அ ஹவுஸ் ஒயிஃப் தாங்க ஹவுஸ் ஒயிஃபு
ஆ நானு ஹவுஸ் வைஃப் தா நா ஹவுஸ் வைஃப் தா பசங்க வந்ட்டாங்களா ஸ்கூல்ல இருந்து ஓ என் ஏ பாப்பாவு அவங்க ஃபோர்த் ஸ்டேன்டர்ட் தா படிக்கறாங்க
சேரி ஓகே ஓகே ஓகேங்க ம் ஹோம் ஒர்க் சொல்லி்டுக்கனு அடுத்தது சேரி கால் பேசிட்டு அப்பறமா பண்லா அப்டின்னு சொல்லிட்டு சேரி சேரி சேரிங்க
க நான் இங்க வந்திருக்கேன்ல இன்லாஸ் கூட விட்டுட்டு வந்திருக்கே அங்க இருக்காங்க அவங்க
செரி செரி செரி என்ன லன்
ம் ச ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்றோ கருவாடு தொக்கு
ஆ ஹா சரி பரவாயிலையே இவ்ளோ ஐட்டம்ஸ் சேரி சேரி ஓகே அப்றோ சொல்லுங்க உங்க ஹாபிஸ் என்ன என்ன ஃரீ‌‌ டைம்ல நாடகமெல்லா பாப்பீங்களா மூவி எல்லா பாப்பீங்க்ளா
நா உ